கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குதுங்க நா பேசுறது கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது ஏதாவது சத்தோ கேக்குதுங்களா உங்களுக்கு
இல்லயில்லைங்க எனக்குயெதுவு சவுண்டு கேக்கல
ஹஹ் சேரி ஓகேங்க பேசலாமா இது வந்து பன்னெண்டு நிமிஷ பேசணுயில்லைங்களா?
பத்து நிமிஷமே போதுமானதுன்னு சொன்னாங்க!
சேரி சேரிங்க சேரியா சொல்லுங்க என்ன தலைப்ப பத்தி பேசலா இன்னிக்கு?
எத வேணா பத்தி பேசலாங்க உங்க கடந்த... உங்க படிப்பு கலந்த வேல எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வேல எம்ப்ளாய்மெண்ட் எப்டி இருக்கு அத பத்தியே பேசலாங்க
ஆ சேரிங்க கடந்த பாத்தீங்கன்னா. நானு ஒரு அஞ்சு வருஷமா எந்த ஒர்க்கும் போல அதுக்கு முன்னாடிதா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்த கல்யாணத்துக்காக நா வந்துட்டு வேலயிலயிருந்து நின்னுட நின்னுட்டு இப்போ பாத்தீங்க ன்னா நா வேலைக்கு போயிட்டுருக்க ஆமா வேலைக்கு தேடணு அப்டின்னு சொல்லி அஹ் ஒரு பெரியயிதா இருக்கு முன்னனெல்லா அப்டி கெடையாதுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எங்க கொண்டு போயி ரெஸியூம் கொடுக் கெரொமோ உடனே இரு எடுத்ரு வாங்க இப்ப நெறைய வந்துட்டு ஸ்கில்ஸ் அப்டேட் ஆக ஆக அவங்க வந்து புதுச புதுசா கேக்குறாங்க நம்ம படிச்சு முடிச்சு ரொம்ப வருஷ ஆனதுனால நம்ம நெறைய வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு க்கு நா நினைக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆமாங்கம்மா அதுமல்லாம இப்ப ஆல்ரெடி கத்துக்கிட்டு இருந்தவங்களுக்குமே இப்ப ஏ ஐ வந்ததுனாலே அவங்களுக்கு மே சர்வே பண்ண முடில்ல சோ அப்டிங்கறப்போ நம்ம கெரியர கேப் விட்டு ட்டு அந்த டெக்னாலஜியே கத்துட்டு போனாலுமே இப்போ வந்துட்டு ஏ ஐ வந்ததுனால வேலை வாய்ப்பு வந்து கம்மியா தா இருக்கு
ஆமாங்க உண்மதா ம் நீங்க எங்கயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா முன்னாடி
ஆ நா முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு அதுக்கப்பற வந்துட்டு ஒரு எனக்குமே பாப்பா புறந்ததுக்கு அப்பறோ ஒரு மூ த்ரீ போர் டூ இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு அப்பவுமே சின்ன சின்ன ஒர்க்கு அந்த டெலிகாலிங் அந்த மாதிரி பண்ணிட்டுருந்த
சேரி சேரிங்க
ஆஹ் இப்போ ஒரு ஃபுல் டைம்மு ஒரு கேமிங் கம்பெனில பேக்எண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க எட்
சேரிங்க
நீங்க இப்ப தேடிட்டுருக்கீங்களா வேல தேடிட்டுருக்கீங்களா
ஆமாங்க ஏதாவது வேலையிருந்தா கூட சொல்லுங்க. நல்லாருக்கு உதவியா ருக்கு ஏனா எனக்கு கொழந்த இருக்குங்க. ஒரு ஒன்றரை வயசு தா ஆகபோது.. இப்பதா ஒரு வயசு நாலு மாசோ ஆமா அதனால வேலை எதுவு வந்து நம்ம நேரா போக முடியாது ஃபோன்லயோ இல்லே ஆப் லையோ பண்ற மாரி இருந்த கொஞ்சோ பரவால்லையா இருக்கு அப்டின்னு சொல்லி பாத்துட்டே தா இருக்கே எதுவு செட் ஆகல ம்
ஓகே ஓகே ஓகே
சேரிங்க நீங்க எப்டி கொழந்தையே வச்சுட்டு மேனேஜ் பண்றீங்க
ஆஹ் அவ ஸ்கூல் போயிருறாங்க ஸ்கூல் போயிடுறா அண்ட் கம்முனுதா இருப்பா அ ஏனா எ பொண்ணுக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ
சேரி சேரி லிம்மத்
ஆ சோ கம்முனுதா இருப்பா
சேரி செரிங்க நீங்க முன்னாடி அ என்ன வேலல்லா பாத்துருக்கீங்க
நா காலேஜ் முடிச்சது பாத்தீங்கன்னா பல வேல பாத்துட்டு ருந்திருக்கே காலேஜ் முடிச்சோ உடனே பாத்தீங்கன்னா செரி கோர்ஸ் பண்லா அப்டின்ட்டு இங்க பக்கத்திலயே ஒருத்தர் வந்துட்டு அ கோர்சே ஜாயின் பண்ண சொன்னாங்க ஹெச் ஆர் கோர்ஸு
சேரி சேரிங்க
அது படிச்சதுக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா ஆ ஒரு ஒரு துணி கடையில கொண்டே விட்டுட்டாங்க ஹெச் ஆர் ஜாப்புனு சொல்லிட்டு அங்க கொண்டயே விட் ட்டு அங்கருந்து சே அ எட்டு டூ எட்டு காலேல எட்டு டூ நைட் எட் டு அ ஆமா பன்னெண்டு மணி நேரோ வந்துட்டு சேலு பாக்கணு வர வராங்களா அவுங்களுக்குலா துணி எடுத் து காமிக்கணு துணி மடிச்சு வைக்கணு ஆனா நானு வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு இப்ப இருபதாயிர ரூபா கொடுத்த உங்கிட்ட ஹெச் ஆர் கோர்ஸ் முடிச்சு ஹெச் ஆரா வேல ஜாயின் பண்ணிடுவாங்க பாத்தா இப்படி கொண்டே என்னேய வேலைல ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க
சேரி சேரிங்க
ஆஹ் அதுக்கு தங்குறக்கே எனக்கு மூவாயிர போச்சு சம்பள எட்டாயிர ரூபா தங்கறக்கு சாப்பாட்டுக்குமே எனக்கு வந்துட்டு ஒரு வீடு வீட்ல வந்துட்டு சாப்பாடு குடுத்துருவாங்க அதுக்கு மூவாயிர ரூபா போச்சு சோ ஒரு மாச அப்டி இருந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நா நின்னுட்டே அப்பற நின்னுட்டு காலேஜ் ஃப்ரெண்ட் அவுங்க சித்தப்பா கம்பெனில வந்துட்டு அது வந்து பாத்தீங்ன்னா அந்த நூலல்லா வருல அதுக்ல்லா வந்துட்டு கலரிங் பண்ணி குடுக்கற இண்டஸ்ட்ரி அது சோ அங்க வந்துட்டுப் பிளானிங் அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணே இந்த வந்துட்டு எக்ஸல்ல வந்துட்டு என்னென்ன ஆடரெல்லா வந்துட்டு போட்டு தரது அப்பறோ எல்லாமே ஃபுல்லாமே இந்த பேக்கெண்டு ஒர்க் க்குதா வைங்ளே ஆடர் வந்தா இ இப் டேட்டா என்ட்ரி பண்றது சோ அங்க போயிட்ருந்தே அதுக்கப்பற வந்துட்டு அங்கமே ரொம்ப ஹீட்டுன்னு வைங்ளே அந்த மே மந்த்லயெல்லா மேல அந்த தகடு ஷீட் ட்டுதா போட்ருப்பாங்க இண்டஸ்ட்ரின்றனால ஒரு ஃபேக்ட்ரின்றனால ஃபேன் கூட குடு ஃபேன் கூட இருக்காது ஒரு ஒரு பிளேசஸ்கு மட்டுந்தா ஃபேன் இருக்கு சில ப்ளேசஸ்க்லா நம்ப வந்துட்டு இந்த டிஸ்பாச்லேல்லா இருந்தோனா ஃபேன் இருக்காது சோ அப்டிங்கிறப்ப அந்த மே மந்திலயெல்லா ரொம்ப சூடு எறங்கி வச்சி அது மிஷின் எல்லா ஓடிட்டே இருக்கறக்கு சோ அது ஒத்து வரல அங்கேருந்து ஒரு ஒரு வருஷத்துல நின்னுட்ட அதுக்கப்பறோ ரெண்டு மூணு ஒர்க் பார்த்தனே அதுக்கப்பறோ கல்யாண ஆயிட்டு தா வெளியூர்ல போயிட்டு அங்க ஒரு ரெண்டு வருஷோ ஒர்க் பண்ண அதுக்கப்பறோ பாப்பா பொறந்தா அதுக்கப்பறோ அப்டியே பல ஜாப் போயிட்டு இருக்குங்க
சேரி சேரிங்கயன்
நானு வேலைக்கி கஷ்டப்படாத எடோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பண் றது ஏதோ ஐ டி பீல்ல ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே வந்துட்டு அத வச்சி எங்கயோ போயிருக்காது பல ஃபீல்ல ஒர்க் பண்ணதுனால தா நம்பளுக்கு நெரந்தரமா எங்யுமே வேல கெடை
வேல கெடைக்ல இதே தாங்க நானு ஃபேஸ் பண்ண ஆ பாத்தீங்னா காலேஜ்ல இந்த
டு அதா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம க ஐ டி லேதா போயிருந்தோம்னா ஆவு அப்ப நம்ப பக்கத்துல பாத்தீங்னா இந்த கோஸ் படிங்க கண்டிப்பா வேல கெடச்சிடு அப்டி இப்டினு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணும்போது சரி அப்டின்னு அத பார்த்து ஜாயின் பண்ணக அல்ல வெட்டியா போச்சுங்க நம்ப மொதல்ல இந்த அ அஸ்திவாரம்ன்றது கரெக்டா போட்ட தா அமையு எல்லாமே ஒரு ஸ்டார்டிங்கே தட மாறி போயிட்டம்னா நம்ப வாழ்க்க ஃபுல்லா அப்டியேதா போயிட்ருக்கணு
உன்மதா
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து எம் எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கங்க
ஓகே ஓ எப்ப உங்களுக்கு ப்ரோகராமிங்ளா நெறையா வருமேன்னா இன்ஜினியரிங் கூட நா இதுல படிக்கில நானு ஜடுப்பில்ல தா படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிக்கல
ஓ சேர் சேரிங்க எங்கங்க நம்ம படிக்கும் போது கோபாலு சி சி பிளஸ் பிளஸ் இருந்தது இப்ப பாத்தீங் எனாப் பைவ் தான் வந்துருச்சி பாஸ்கள் வந்துருச்சே இன்யூ நறைய நறைய அப்டேட் ஆயிடுச்சு நம்ம அதெல்லாமே கோர்ஸ் வந்து காஸ் கட்டி படிக்குற மாரிதா இருக்கு இப்ப அதுக்கு மேல பாத்தீங்னா ஏ ஐ வந்துருச்சே
ஆமா ஆமாங்க
நம்ம படிச்சதெல்லா எங்கெங்க இப்ப இருக்கு நம்ம அதெல்லா கத்துக்கறதுக்குள்ளாரா அத விட அட் வான்ஸ்டா ஒன்னு வந்து நின்னுறுது அப்பற பேய் அத கத்துட்டு வர மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா டெக்னாலஜி எல்லா போயிட்ருக்குங்க ரொம்போ சர்வைவ் பண்றதே பாத்தீங்னா ரொம்ப கஷ் டமாதாருக்கு
ஆமாங்க அது உண்மதா உங்க வீட்ல என்ன என்ன ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க
என்னோட ஹஸ்பண்ட் வந்து நாங்க இருக்கற ஊரு எங்க பக்கத்து ஊர்ல எங்கமே கேபிள் எடுத்து நடத்திட்டு அ அ பிசினஸ் தா அவர் அவருமே பாத்தீங்னா சர் ஃப்பிடே என்ஜினியர் தா ஆமாங்க கவர்மெண்டு பண்றாங்க பிரைவேட் டு பண்றாங்க
அப்ப இந்த இது எல்லாமே பண்ணுவாங்கள இது நெட்ஒர்க்கு ஒய் ஃபை இதலாமே பண்றாங்க
ம் மோட்டம்மு ஏ ரீசார்ஜ்ஜு எல்லாமே பண்ணிட்டு தா இருக்காங்க
அது ஓரளவுக்கு இன்கம் வர இலைங்க இப்ப எங்க ஊர்லயுமே அந்த கேபிள் நடத்துறவர்லா இப்போ நல்லா டெவலப் ஆயிட்டாரு
ஆ இவங்க தேர்டீன் இயர்ஸ்சா பார்த்துட்டு இருக்காங்க பட் நாங்க இப்ப வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால கொஞ்சோ கடன் எல்லா ஆயிடுச்சு அதனாலதா கொஞ்சோ செரமோ
அப்டிங்களா ஓகே ஓகே ஓகே வீட்டு இப்போ வீடு கட்டுற செலவு எல்லா கிட்டத்தட்ட அம்பது லட்சத்துக்கு மேல சின்ன வீடா கட்டினாவே அம்பது லட்ச
ஆமா ஆமாங்க ஆமா உண்மதா நாங்க பாத்தீங்கன்னா முப்பது ரூபா பட்ஜெட் போட்டோ
முப்பது ரூபாயனா நீங்க அது ரொம்ப சின்ன விடாவாவே கட்டி கட்டி இருக்க முடியுமே ஆ
ஆமா, டபுள்ல தாண்டி போயிட்டே இருக்கு அது இன்னு ஒ ரு த்ரீ ஃபோர் லேக்ஸ் இருந்தாதா முடிக்கவே முடியு நாங்க வீடு கட்ட ஆரம்பிச் சி ரெண்ட்ர வருஷமாச்சுங்க கொஞ்ச கொஞ்சமா சம்பாரிச்சு கடன் வாங்கி அதெல்லா பண்ணி கட்டிட்ருக் க்கோ இங்கயு முடிக்கிற மாரி நேரமே வந்து பாத்தீங்ன்னா அமையவே மாட்டேங்குது
ஓகே ஓகே சீக்கிர முடிச்சுருவீங்க நமக்கு
ஆமாங்க
பொண்ணுங்ளா பையனுங்ளா உங்களுக்கு
எனக்கு ரெண்டும் பொண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து அஞ்சு வயசாயிருச்சு செக்கேன்ட் பாப்பாக்கு இப்பதா ஒன்னேகாலு
ஓகே ஸ்கூல் போவாங்க அப்ப ஃபர்ஸ்ட் பொண்ணு
ஆமா ஃபஸ்ட்டு பொண்ணு வந்துட்டு யூ கே ஜி இப்போ ஜூன் பத்தா தேதிதா ஸ்கூல் அவுங்களுக்கு
ஓகே ஓகேங்க
எங்கங்க
எப்படி அங்க ஃபீஸ் எல்லா ஊர்ல எல்லா ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ்லா இப்ப எல் கே ஜி க்கு எவ்ளோ ஆ
ஸ்கூல் வந்து எல் கே ஜிக்கு மு முப்பத்தி ஆறு வாங்குனாங்க இப்போ யூ கே ஜிக்கு முப்பத்தி ஒம்போது
ஓகே ஓகே சி பி எஸ் சிங்களா இல்ல நா வெளியூர்ல இருக்கங்க, நா வ வந்து வெளியூர்ல இருக் கங்க அதனால பாப்பா க்கு கொஞ்சோ ஃபீஸ் அதிகந்தாங்க போன ப்ரீ கே ஜி பாத்தீங்கனா வெளியூருங்க வெளி மாவட்டோ
ஓ செரி செரிங்க
நம்ம மாவட்டோ இல்லாம வேற மாவட்டம் இப்போ எல் கே ஜிக்கு பாத்தீங்னா அவளுக்கு அஞ்சு வயசுதா எல் கே ஜிக்கு வந்து இப்ப ப பாத்தீங்னா எம்பத்தி எட்டு ஆவுதுங் எண்பத்தி எட்டு
அப்பா ஐய்யோ என்னங்க இவ்ளோ அதிகமா சொல்றீங்க
அதா வெளி மாவட்டம் போனாவே அப்பறோ அது ஃபீஸ் அதிகமா நம்ம
ஆமா இப்ப பாத்தீங்கனா நானே வந்து எங்க ஊர்ல எல் கே ஜி பாத்தீங்னா எழுவது எண்பதாயிரரூவா வாங்குறாங்க இப்ப நாங்க இருக்கறது பாத்தீங்கன்னா வில்லேஜா இருக்கறதுனால இங்க கொஞ்சோ கம்மி
அதா அதா அ வில்லேஜ்னாவே இப்ப எங்க ஊர்ல கம்மிதாங்க அப்பறோ நம்ப அ வீட்டுக்காரர் வந்து வெளியூர்ல இருக்கறதுனால சேரி நாம்மளு அங்கதா இருந்தாகணுங்க
ஆமா, சாப்பாடுக்கெல்லா கஷ்டோ இல்லைங்ளா
ஆமா ஆமாங்க
எங்கங்க
சேரிங்க நம்ப வந்துட்டு அடுத்த கால்ல சந்திக்லா எதுங்க புரில இருக்குங்க நா ப பண்ணிட்டுதா நா வந்துட்டு பேசிட்டு இருக்கே
சேரி, சேரிங்க, சேரிங்க நம்ம நெக்ஸ்ட் கால் கனக்ட் பண்ணிக்லா ஆ செரிங் ஆ ஓகே